ஆ எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லாருக்கே நீங்க எப்டிக்கீங்க
ஆ என்ன படிக்கிறீங்ளா ஒர்க் பண்றீங்ளா
ஆ நா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேங்க
ஓ செரிங்க செரி அக்கா ம் எப்டி போது லைஃப்லா நா இப்பதாங்க்கா காலேஜ் முடிச்ச ம் காலேஜ முடிச்ட்டு ஜாப் தேடிட்ருக்க
ம் ம் ம் எது சம்பந்தப்பட்டமான ஜாப் தேடிட்ருக்கீங்க
ஜாபாக்கா ஏதாச்சு ஸ்கில் கத் வரா போல ஜாப்க்கா
ம்
இத இல்ல எனக் க்ளாத்திங் சைட்ல இப்ப இன்ட்ரெஸ்ட் அதிகோ ஆ அந்த அது ஆ ச அதுலதா ஏதாச்சு பிஸ்னஸ் பன்றோன்ற ஐடியால இருக்க நெக்ஸ்ட் டிகிரி எம் பி ஏ போட்டு ம் அது சைட்ல ஏதாச்சு இந்த மேனிஃபேக்சர் கம் ப்பனி அந்த க்ளாத்லா டிசைன்லா பண்ணுவாங்கல்ல ம் அது போலதா பாத்துட்ருக்க மாமா ரிஃபர் பண்ற சொல்லியிருக்காங்க
ம் ம்
ம் சேலரி தா கம்மியா இருக்கு ஏா நம்ப ஸ்கில் கத்துக்க போறோ நம்மல்க்கு ஸ்கில் தா முக்கியோ அது எவ்ளோ மேனுபேக்சர் பண்றாங்க எவ்ளோ குவாலிட்டி எல்லா பாக்கணுல
ஆமா ஆமா
ம் அதுக்காக ட்ரை பண்ணிட்ருக்கே நீங்க
நா அஸ் யூஸ்ஸல்லா ஹவுசிங் கீப் பண்ணிட்டு ஒர்க்ல்லா பாத்துட்டு டை லரிங் அ க்ளாஸ் போய்ட்டு இருக்கே இப்பக்கி
அ மேரேஜ்ல்லா ஆய்டுச்சுல அதா அவுஸ் ஃவொய்ப்பா இருக்கீங்க
அந்த எனக்கு டைலரிங்ல கொஞ்சோ இன்ட்ரஸ்ட் ஜாஸ்தி இப்ப எப்டி நீங்க க்ளாத் டிசைனிங் பண்றதுல இன்ட்ரஸ்ட்
ஆமா ஆமா இல்ல இல்ல எல்லாருமே டைலரிங் கண்டிப்பா கத் கத்துக்கணு கல்யாணோ ஆய்ச்சுன்னா அ அப்டி இல்ல அ வேலக் போய்றாங்க நீ சொம்மா உக்காந்து டீ வி கீவி பாத்துட்டுருக்கீங்க அதுல ஏதாச்சு சொம்மா தச்சீங்கன்னா எதாச்சு காசு வருல்ல
காசு வருங்கிறதுக்கு முக்கியமில்லாம நம்ம லேடிஸ்ஸா இருக்குறவங்களுக்கு ஒரு கைத்தொழில் கண்டிப்பா அவசியோ
அதா உங்களுக்கு போர் அடிக்காது
போர் அடிக்காதுனு சொல்லாதீங்க வீட்ல வந்து எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது அத பாத்து முடிச்சுட்டு அத நாங்க ரிலைஸ்ட்டடா ரிலைஸ் பண்ணிட்டு எங்ளோட ரெஸ்ட்டு டைம்ல தா நாங்க வந்து எக்ஸ்ட்டா ஃபிட்டிங்கான வேலயே பாக்க போறோ
ம் ம்
காலைல எந்திரிச்சதுலந்து ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டாங்கன்னா பிரச்சன கெடையாது எந்த ஒரு வீட்லயுமே அவுங்க ஹெல்ப்பா அவுங்க வந்து அவுங்ளு டைலரிங்ல தா இருக்குறாங்க அதனால எனக்கு டைலரிங் ஷாப் வை க்கணுங்குற ஒரு ஆச இருக்குது அவர் வச்சிருக்காரு ஷாப் வச்சிருக்காரு எனக்கு வந்து அந்த ஃபீல்ட்லே கண்டிப்பா டஃப்பு தா வீட்டுக்குள்ள ஒரு மகாபாரதம் போரே நடந்தாலு செரி அவர் வந்து ஜென்ஸ் டைலர்னால நா வந்து லேடிஸ் டைலர் அந்த மாரி மைண்ட்
ஆனா ஜென்ஸ் டைலரோட லேடிஸ் டைலர் வந்து அதிகமா இது பண்ணலால
லேடிஸ் வந்து எப்டியுமே ப்ளவுஸ்ங்குறது ஸ்டிச்சிங் பண்ணிக்குவாங்க
அ டிசைன்லா அதிகமா கேப்பாங்க அத நீங்க எக்ஸ்ட்ரா காசுலா போடுவீங்க இப்ப ஜென்ஸ்னா நா ஷர்ட்டு இத தச்சு குடுங்க ஃபேண்ட்டு அவ்ளோதா
ஷர்ட்டு ஃபேண்ட் கூட ரெடிமேட் தா நெறைய பேர் இப்ப வாங்குறாங்க டி ஷர்ட்டு இந்த மாரி போட்றாங்க ஆனா லேடிஸ பொறுத்த வரைக்கு ப்ளவுஸ் எப்டியுமே ஸ்டிச்சிங் மைண்ட்ல தாருப்பாங்க அவுங்க ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து அவுங்ளுக்கு ஃபிட் ஆகாது அனால ஸ்டிச்சிங்ல வந்துருவாங்க அனால லேடிஸ பொறுத்த வரைக்கு எப்பயுமே வருஷோ ஃபுல்லா வேல இருக்கு
ம் ம்
ஜென்ஸுக்கு அப்டி கெடையாது சீசன் டைம்ல மட்டு இப்ப ஸ்கூல் யூனிஃபார்ம் இப்ப ஜூன் மன்த்னால ஸ்கூல் யூனிஃபார்ம் மாரி ஓடிட்ருக்கு தீபாளினால அந்த ஃவெஸ்டிவல்க்கு மாரி அது மாரி ஓடூ நியூ இயர் வரைக்கு ஓடிருன் வச்சுக்குங்ளே அந் த இடைப்பட்ட காலங்கெல்லா அவுங்ளுக்கு வந்து அவ்ளவுகா வேல ஒர்க்லா இருக்காது அப்பக்கி அவுங்க கொஞ்சோ செரமமாருக்கு ஆனா லேடிஸ்ஸு டைலரிங் கத்துக்கிட்டாங்னா எனி டைம் அ வுங்களுக்கு ஒர்க் இருந்துகிட்டு தா இருக்கு
பெண்டிங்லே நெறைய ஒர்க் இருக்கூ கத்துட்டீங்னா ம்
ஜென்ஸ்ஸ பொறுத்த வரைக்கூ இந்த க்ளாத் ஸ்டிச்சிங்லலா ஒன்னுமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப ப்ராப்ளம்ஸ் சொல்ல மாட்டாங்க கொஞ்சோ எறக்கோ வைங்க கொஞ்சோ லூஸ் வைங்க
அந்த மாரி யோச்சுட்டு சொல்லிட்டு ஆனா இந்த லேடிஸ் அப்டி இல்ல ஒரு இன்ச்சு சுருக்கோ விழுந்தாலுமே எங்குட்டாவது இது ஒரு பெரிய பிரச்சனயாவே சொல்வாங்க ரிப் போர்ட் பண்ணி அவுங்கள ஹேண்டில் பண்றது தா கொஞ்சோ கஷ்டோ எப்பியுமே
ஆமா நீங்க நல்லாவே தச்சாலு அது இதுன்னுவாங்க
ஆமா கொஞ்சோ அவங்களுக்கு பேக்கல்லா நல்ல டிசைன் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி தச்சோம்னா அவங்க இம்ப்ரஸ் ஆயிருவாங்க அதுல இம்ப்ரஸ் ஆயிட்டாங்னா அவங்க கொஞ்சோ இதாயிரு அவங்க இ ஒரு தரவ அவுங்ளுக்கு வந்து பிளவுஸ் ஃபிட்டிங் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட தா வருவாங்க அடுத்து வேற யாரையு அடுத்து நீட் பண்ண மாட்டாங்க அவங்க
எப்ப கத்துப்பீங்க
எப்டியு கத்துக்குட்டு தாங் சார் ஆகுணு ஏனா அவர் டெய்லராருக்குறார் கண்டிப்பா அதுக்காக நா கத்துக்குட்டு தா ஆகுணு அந்த ஒரு இது எங்க வீட்ல இப்போ ஓடிட் நீங்க சொ
ஆ ஆ
அப்பறங் சார் கிளாத்து கிளாத் டிசைன் அந்த ஸ்கில்லா நீங்க கத்துக்குணுன் சொல்றீங் மே அதுக்குனு கிளாஸ் போகணுமா இல்ல நீங்க அது படிச்சிருக்கீங்ளா
இல்ல இல்ல அது சம்பந்தமா படிக்கலான் பாத் தே மொதல நானு சரி அது சம்பந்தமாலா இல்ல நீங்க போயிட்டு அங்க எதாச்சி எதாச்சி ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுரு இந்த மெட்டிரியல் இவ்ள காசு டு அந்த போல அப்டின் சொன்னாங்க
ம் ம் டிசைன்லா கம்ப்யூட்டர்ல போட்ற மாரி வருங்
இல்ல இல்ல அந்த மாரில்லா இல்லக் இல்ல அந்த அது போல பண்லா இப் ப்ப நம்பளே ஒரு டிசைன் லான்ச் பண்லா இந்த டிசைன்ல இது பண்ணி அத வந்து ட்ரெண்ட் ஆகலா அதுல்லா
ஆ ஓகே ஓகே நீங்க ப சொல்றது புரியுது ஃபேஷன் லெவல்ல சொ சொல்லிட்ருக்கிறீங்க நீங்க
இம்மாரி ஷாப் மாரி அதெல்லா நறய ஆ நறய ஓபன் பண்ண ஆச இருக்கு
ம் ம் ஆ உங்களோட ஆசை கண்டிப்பா நெறைவேறுங் சார் கண்டிப்பா ஏன்னா எதுமே நம்ம ஒரு ஃபோக் அ எனக்கு டென் இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயி
டென் இயர்ஸ் ஆ இப்பதா இந்த ஃபீல்டு கத்துக்கனுட்டு ஆசப்படுறீங்களா
எனக்கு வந்து கொழந்தைங்க இருந்தாங்க அவுங்களோட ம் எஜிகேஷ ன்ஸ் அது அவுங்க கொஞ்ச மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்பறோ நமக்கான ஃப்ரீ டைம்ல தான் நம்ம அத செய்ய முடியும்
ம் கரெக்ட்
எனக்கு வந்து பியூட்டி பார்லர் அந்த மாரி கத்துக்கணுனு ரொம்ப ஆச தான் ஃபர்ஸ்டு ட டைலரிங்கோட ஃபியூட்டி பார்லர்ல தான் ரொம்ப இன்ட்ரஸ் ட்டா இருந்துச்சு ஆனா அத வந்து வீட்ல வந்து அக்செட் பண்ணிக்கல
ஏ எதோ மேரேஜ்னா வெளியே போய் பண்ணனு
அவுங்களுக்கு இப்ப உள்ள காலத் துல அவுங்க என்ன ஏ அப்டி நெனக்கிறாங்க நெகட்டிவ் ஃபாயிண்டா நெனக்கிறாங்கன் தெரியாது அதுல போனா சரி வராது சரி இருக்கறாது டே அண்ட் நைட் ஒர்க் பாக்குற மாரி இருக்கூ எதுனாலு ஒரு ஃபங் சன்னாலு டே அண்ட் நைட் ஒர்க் பாக்கணு அது நம்ம வீட்டுக்கு செட் ஆகுது அப்புடிங்குற மைண்ட் தாட்ல நெகடிவ் பாய்ண்ட்ல எதோ யோசிப்பாங்க
நீங்கனா ஒர்க் பண்ணிட்டு அல்லா ரூம் தரப்போறாங்க தூங்க போறீங்க
ஃபேமிலிய விட்டு நம்ம இன்னொரு தடவ ஷிஃப்ட் ஆகறது வந்து அவுங்களால அக்செப்ட் பண்ணிக்க முட்ல ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீடுன்னா ன்னா ஓகே இரு அப்டிம்பாங்க இது வந்து அ அனதர் அனதர் பர்சன் தானே அதனால இருந்தாலும் மேரேஜ் ஹால்ல ஒண்ணு தெரிஞ்சுக்காது
ஆ
அதனால கொஞ்சோ அவுங்க வீட்ல அக்செப்ட் பண்ணணு அதெல்லாம் மேரேஜ்கு முன்னாடி எல்லாமே நம்ம கத்
ஆம்மா
அ நீங்க எப்டிங் சர் அடுத்த ஷாப் வெக்கிறது எப்பன் நீங்க முடிவு பண்ட்டீங்ளா
எங்கக்கா இப்பதாங்க பச்சே முச்சுக்கிற அஞ்சு மாச ஆவுதே இன்னு அந்த வேலக்கி போனு ஒரு ம் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவணு எம் பி ஏ முடிக்கணு நெக்ஸ்ட் ஒரு லா ஒண்ணு போட்ணு அ லா போட்ணு நறைய ஒர்க் இருக்குக்கா அதுக்கு அந்த கேப்ல அப்டியே சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் போறோல கம்பெனி கிம்பெனி ஏதாச்சி சின் சின்ன கம்பெனி அதெல்லா அப்டியே காசுல்லா சேத்து வச்சி பண்றன் சொல்லியிருக்காங்க பாக்கலா நீங்க நல்லா இது பண்ணு நாலேஜ் கெயின் பண்ணிக்கோ
ம் ம் ஃபேமிலல சப்போர்ட் பண்ணாவே நம்ம சக்சஸ் தாங்க
ஆம்மா தனியா போயிட்டு என்ன பண்ண முடியு நம்பகிட்ட ஒன்னு இல்ல பண்ணலாம் தனியா நம்மகிட்ட ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னு கொஞ்சோ சரி எவ்வளவு பேர் நம்பி இருக்காங்க
ம் ம்
இப்ப நம்ளே இது பண்ணு நம்மளே வேலைக்கு போயி வேலைக்கு போய் வேலைக்கு போய் சேத்தி எப்பங்க பிசினஸ்குள்ள போவோ கல்யாணோ பண்ணணூ பிசினஸ்குள்ள போகணூ நானு
நீங்க லைஃப செட்டில் பண்ணீங்கனா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்க லைஃப்ல வந்துருங்க சார் தெரிஞ்சுக்கோங்க
ஆ அப்பிடி பாத்தாக்கா நானே நானே தனியா செ ட்டில் ஆவணூன் பாத்தனா முப்பத்தஞ்சு வர்ஷோ முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு ஆயிடுமே எனக்கு ஆகாது கண்டிப்பா
சிரிக் சிரிக்கிறேன் கோச்சுக்காதிங்க முப்பத்தஞ்சு வயசுலா நீங்க ஆகாதுங்க கண்டிப்
எப்டி இப்ப எனக்குன்னா மாச முப்பதாயிரமா சம்பளோ வருது எதாச்சு ஒரு பதினெட்டு அந்த ரேஞ்சுல்தா வரூ நா ஒர்க் போனனா அதுவூ படிச்சுட்டு வேறருக்கே எம் பி ஏ சிரிப் லா வேற போடணூன் சொல்றே அதெல்லா படிக்கணூ ஒர்க் போணூனா கம்மி ச
பேசாம எஜுகேஷன் லோன் போடுங்க சார் அதுல நீங்க பண்ணுங்க படிப்புக்
அத்தா ஐடியால இருக்கு அத்தா போய் அப்ளை பண்ணூ இது டொண்டி நைன் தா இது காலேஜு யோயி அட்மிஷன் ஓப்பனா
ஓகே ஓகே
தரமாட்டாங்க்கா எஜுகேஷன் லோன்லா
ஓ அப்டிங்ளா ஆமா நீங்க அது பார்ட் டைம் ஜாப் மாரி பண்ணணூன் நெனைக்றீங்கல வேற
ஆமா இப்ப நம்ம நேரடியா காலேஜு போணுனா காலேஜிக் போணு சைட்ல வேலப் வேலைக்கு போ முடியாது
ம் ம்
அப்றோ எப்டி அந்த பிசினஸ் பண்றக்காசுல திரிப்பி காலேஜு முடிச்சட்டு போனோமா ரெண்டு வருஷோ திருப்பி லா ஆ ஒரு மூணு வருஷோ அஞ்சு வர்ஷோ போணு திருப்பி அதுக்கப்றமா வந்தனா நாப்பது வயசுலதா கல்யாணோ அப்புறமா
ப்பதா நுப்பத் தஞ்சுங்கிறத ஃபஸ்ட்டு விடுங்க சார் நீங்க செட்டில்மெண்ட் ஆயிட்டீங்கன் வச்சுக்கோங்களே உங்கம் உங்க பேரன்ட்ஸ் வந்து பாக்கமோது பொண்ணு பாக்றாங்கன் வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா யாராந்தாலுமே நீங்க லைஃப செட் ட்ல்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரூ உங்களுக்கு அத்னால் நீங்க இதுல ஃபஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க எல்லாமே உங்க லைஃப் ல வந்துரூ அததா நா உங்களுக்க ரெண்டாவ்தரவ சொல்லிட்ருக்கறே இப்ப உங்களுக்கு நீங் காலேஜ் முடிச்சுட்டீங்க சொன் ஒரு டுவெண்டி ஒன் டுவெண்டி டூ இயர்ஸ் ஏஜ் பீங்கன் வெச்சுக்கோங்க இன்னு உங்கள்க்கு எயிட் இயர்ஸ் இருக்கு இதுக்குள்ளயே நீங்க அச்சூவ் பண்ணணு நனச்சீங்னாவே தாராளமா இந்த எட்டு வர்ஷத்துல நீங்க என்ன வேணா சாதிக்க முடியு உங்களால டொண்டி ஃபையு உங்ளுக்கு டொண்டி ஃபை டொண்டி எய்ட்க்குள்ள நீங்க கண்டிப்பா ஒரு ஜாப்ல பேய்ருவீங்க உங்களுக்கான ஒர்க் கண்டிப்பா அமஞ்சிரு அதனால நீங்க எதுமே ஓரி பண்ணிகாதிங்க தேட்டி தேட்டி குள்ள உங்கள்க்கு எப்டிமே உங்க லைஃபே ஃபுல்லா செட்ல்மெண்ட மாரி ஆயிரூ நீங்க கொஞ்ச ஹாட் ஒர்க் பண்ணுங்க எதுலமே ஃபோக்கஸ் தனி ஃபோக்கஸ் பண்ணாம உங்களுடைய எய்ம மட்டுமே நீங்க நனச் ட்ருங்க கண்டிப்பா உங்ளுக்கு ஒ லைஃப் சக்சஸா அமையுங்க
போனு ஆட பண்ணு
கண்டிப்பா எல்லாமே நமக்கு நல்லதா அமையு நீங்க நன
ம் செரி ஓக்கேக்கா எப்டி நீ பண்றீகளா இல்ல
ஓக்கே சார் தேங்க் யூ
ஓக்கே